வணக்கம் சகோதிரி ஆ கேக்குதுங்ளா சகோதிரி
ஆ கேக்குது சகோதிரி என்னோட இணைப்பு சரியா இருக்கா ஆ நல்லாருக்கே தோழி நல்லாருக்கே தோழி ஆ நல்லா கேக்குது தோழி சாப்டீங்ளா
ஆ நா சாப்ட்டே சகோதிரி நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டே தோழி இப்பதா சாப்ட்டு வரே
ஓ என்ன சகோதிரி சாப்ட்டீங்க
இன்னிக்கு இட்லி சகோதிரி இன்னிக்கு வெள்ளிக்கெழம இல்லயா இந்த வெள்ளி கெழம்பனாலே இந்த சாம்பார் செய்யறத யாரு கண்டுபுடிச்சானு தெர்ல தோழி
கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு உண்மையான சகோதிரிசு முடியாத தவிர்க்க முடியாத சொல் அப்டிங்கிற மட்டு தா வெ ரைட்டி ரைசு கெலர்னசாதோ அப்டி வப்பாங்க முக்கா அதிகபட்சோ பாத்தீங்கன்னா தொண்ணூத்தச்சி சதவீதம் சாம்பார் தா வெள்ளிக்கெழம செவ்வாகெழம ரெண்டு நாளு பாத்தீங்கனா சாம்பார்தானு சொல்லுவாங்க
அது பழக்கோ எப்டி வந்துச்சி அத பத்தி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லயே ஏ இந்த ரெண்டு நாள் மட்டு அந்த பழ பருப்பு தா செய்யனு அந்த சாம்பாரு தா வைக்கனு அப்டின்னு போட் டு இது பண்றாங்கன்னு தெர்ல அது அப்டியே ஒரு பாரம்பரியமாவே வந்துருச்சு பாத்தீங்ளா
ஆமா சகோதிரி அப்டி இல்ல சகோதிரி மு க்காவாசி நம்ப வந்து வளந்த சூழ்நிலைல நம்ப நம்ப நம்ப வந்து வளந்த விதோ இப்ப அம்மா வீட் ல பாத்திங்கன்னா அத நம்ப சாப்ட்ருப்போ அதே மாரி மாமியார் வீடு போற வீட்லயு பாத்திங்கனா அவங்களு அதே தா பண்ணி ருப்பாங்க அப்டிங்கும் போது இந்த வெள்ளி கெழமனா ஒரு பருப்பு ஏனா வெள்ளிக்கெழம மங்களகரமான நாலுங்காட்டி சும்மா ஒரு வெஜ் மீல்ஸ் அந்த மாரி சமக்க நாளைக்கு இது சாம்பார் ரசம் அந்த மாரி வைக்க சொல்றாங்களே என்னான்டு எனக்குமே தெர்ல ஆனா இப்பெல்லா வந்து அந்த மாரி யாருமே பண்றது இல்ல சகோதரி நம்பதா வந்து அந்த மாரி பண்ணிட்ருக்கோ ஆனா முஸ்லிம்ஸ்லா இப்ப
பண்றாங்க பட் ஆனா ஒரு சில பேர் அத கண்டுக்கறதில அன்னிக்கு நான்வெஜ் எடுக்கரதா இருக்கட்டு இது பண்றதா இருக்கட்டு ஆனா அப்டியு பண்ணதா செய்றாங்க ஒரு சில பேர்
நாங்க எங்க வீட்லலா பாத்தீங்கன்னா சார் நாங்க வந்து வெஜிடேரியனுங்களா எங்க அம்மா வந்து ஒரு முட்ட சாதாரண முட்ட போடறத்து கூட செவ்வாக்கழம வெள்ளிக்கழமைல இந்த ரெண்டு நாள் வந்து முட்டயே போட மாட் டேனாங்க அப்டி போட்னுனா சண்ட கட்டுவோ முட்ட போட சொல்லி
ஆமா எங்க அம்மாவு அப்டிதா செவ்வாகெழம கூட எப்டியாவது பண்ணி குடுத்துருவாங்க அந்த வெள்ளிக்கழம மட்டு முடியவே முடியாது நீ என்ன கோடி ரூவா குடுத்தாலு நா முட்ட செய்ய மாட்ட அப்டின்டு
கண்டிப்பா கண்டிப்பா அது வெள்ளிக்கெழமைங்க போது வெள்ளிக்கெழமைனாலே அவுங்க சாம்பார அதே மாரி எங்கவீட்ல எங்க அம்மாவீட்ல பாத்தீங்கன செவ்வாக்கழம சாம்பார் வெள்ளி கெழம அந்த ரெண்டு நாள் பாத்தீங்ன்னா தவறாம சாம்பார் இருக்கு என்னையுமே வந்து நா நா கல்யாண ஆயி போனது கப்பறோ கூட சொல்லுவாங்க அளைக் வெள்ளிக்கெழம பருப்புல போட்டு காய் வச்சுக்கோ வியாழக்கழமகேப்ப அம்மா இன்னைக் சாம்பார் வெக்கலானு ட்ருக்கேன் சொல்லவே இன்னைக்கு சாம்பார் வெக்காத வேற எதாது செஞ்சிட் நாளைக்கு பருப்புல போட்டு வையி நாளைக்கு வெள்ளிக்கெழம அப்டிம்பாங்க
ஆன அது வெள்ளிக்கெழமனா அது என்னதுன்னே தெர்ல தோழி அந்த வெள்ளி கெழம வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழமனா அந்த பருப்பு தா வைக்கணு அந்த சாம்பார் தா வைக்கணு
ஆமா சகோதரி ஒண்ணு வந்து சகோதரி காய்கறி இல்ல கொழம்புல வந்து காய் போட முடியாதின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு காய் போடாட்டியு பரவால்ல பருப்பா எடுத்து வச்சு பருப் ப்பு மாரி கொஞ்சோ குப்பருப்பு மாரி வச்சுட்டு கொஞ்ச ரசோவச்சுக்கோ அப்டிங்றாங்க அந்த பருப்பு சம்பந்தப்பட்ட உணவு கண்டிப்பா இருந்தே ஆகணுங்கறாங்க
ஓ அது என்ன மொறன்றதே தெர்ல தோழி இதுக்கு முன்னாடி நானு அந்த மாரி யாரு இதுக்கு வெள க்க சொன்னதா நானு எதுவு கேள்விப்பட்டதில்ல எதுவு படிச்சதில்ல அது என்ன ரீசன் எதனால அப்டி வந்து அந் நாள் வந்து அந்த இது செவ்வாவு வெள்ளியு வந்து அந்த பருப்பு தா வெக்கணு அப்டின்றது ஏ சொல்றாங்கன்றது தெரியல
தெரில சகோதரி அது வந்து முன்னோர் அது நம்ம முன்னோர்கள் வந்து பழக்கன பழக்கம் செல கூகுள் வேணா சாட் ஜிபிட்டில கேட்டு பாருங்க அது வந்து கரக்டான உங்களுக்கு விளக்கத்த சொல்லு
கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு ச சந்தேக இருக்கு பாத்திங்களா அந்த வெள்ளிக்கெழமன்னா அய்யய்யோ இன்னிக்கு சாம்பாரு தா வெக்கணுமா வேற எதுவு சாப்ட முடியாதா வேற எதுவு இது பண்ண முடியாதா அப்டின்ற மாரி ஒரு மாரிதா ஒரு சில நாள் தோணு
சில சமயோ சகோதரி அது வந்து உனக்கு கம்பல்சரி கடையது உங்களுக்கு புடிக்கல சே வேற உணவு சொப்ப நீீங்க தாராளோ நானே சதூரிப்ப அம்மா வீட்ல இருக்க வரைக்கு பாத்தீங்ன்னா வெள்ளிக்கெழம சாம்பார் தா வேற ஏதாவது ஒரு உணவு வெரைட்டி ரைஸ் கேட்ட கண்டி பண்ணியே தர மாட்டாங்க இதே நா வந்து கணவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்றோ நா வந்து தனியா சமைக்கறமா அப்டிங்கும் போது யா இஷ்டத்துக்கு நா பண்ணிக்கலா முடிஞ்ச அளவுக்கு நா சாம்பார் வப்ப ஒரு எ யாது ஒரு நாள் மட்டு நா எனக்கு புடிச்ச மாரி வெரைட்டி ரைஸு வேற எதாது ஒரு கொழம்பு இல்ல சிம்பளா பொரியல் ரசம் அத மூர வச் சு முடிச்சிருவே நானு
சண்டிப்பா அது வந்து இப்ப வந்து இப்பப்ப வந்து அது அவங்களோட இஷ்டம் ஆயிடுச்சு முன்னாடி எல்லா வந்து கண்டிப்பா வெள்ளி கெழமனாலே எல்லார் வீட்லயு ஹண்டர் பர்சன்ட் சாம்பார் தா இருக்கு சோ நாம இப்ப அப்டி கெடையாது முஸ்லீம்ஸ் வீட்லதா அன்னைக்கு தா அந்த மாறி இது எடுக்கறாங்க நான்வெஜ் எடுக்கறாங்க இப்ப நம்ம இதுலயுமே வந்து சில து மாத்தி பண்ணதா செய்றாங்க நமக்கு அந்த மனசு வரமாட்டேங்குது என்னைக்கோ ஒரு நாள் முடில இல்ல எதோ பங்க்ஷன் போயிட்டோ அப்டின்ற பட்சத்துல மட்டு தா வேற எது பண்ற மாறி இருக்கே தவிர மத் மத்தபடி பருப்பு இல்லன்னா சாம்பார் அந்த மாறிதா இருக்கு வெள்ளி
அதுமே சகோதரி நீங்க பாத்தீங்ன்னா சாம்பார் மட்டு வச்சோம்னா என்ன பண்றாங்க சாம்பார் மட் த்திஎந்தி வச்ச கொஞ்சமா ரசோ வையிம்பாங்க அதோட என்ன சாம்பார் வச்சு காமினேஷ ரசோ சாம்பார் இல்லாம ரசோ இருக்ககூடாது ரசோ இல்லாம சாம்பார் இருக்கூடாது வெள்ளிக்கெழம மாதிரி
ஆனா அந்த ஒரு சில பேர் ரொம்ப எதிர்பாக்கறாங்க என்னா அது அந்த சாம்பார் பருப்பு ரிலேட்டட் எதா வச்சா கண்டிப்பா ரசோ இருக் இருக்கோணு அந்த இது வச்சா கூட நான்வெஜ் வச்சா கூட ரசம் இருக்கோணு
கண்டிப்பா ஏன்ன சகோரி கே பருப்புங்கறது வந்து ஒரு கேஸ் சம்ம்பந்தப்பட்ட உணவுல பருப்புல வந்து கேஸ் அதிகோ இருக்குங்க அப்டிங்க மோது கடைசில ஜீரணத்துக்காக கொஞ்சோ ராசர் அதுவந்து ரசத்துல சப்பறாங்க அதுமே பாத்திங்கன்னா சில பேர் என்ன பண்றாங்க சாப்பாடு சாப்டுட்டு மதிய நேரத்துல பாத்தீங் ஹெவி மீல்ஸ் எடுத்து இருக்றாங்கள சாம்பார் ரச பொரியல்னு சாப்டும்போது கடசில ஒரு சாப்ட்டு ஒரு பத்து நிம் ஷ கழிச்சு ஒரு வாழப்பழ ஒன்னு சாப்ட்
ம் சீரா வக்கிறதுதுக்கு ஆ ஆ ஆ ஆ ஆ கல்யாண வீடல எல்லாமே வந்து ந சாப்பாடு வைக்கும் போது வாழப்பழமு சேத்துதான வக்கிறாங்க
கண்டிப் ஆனா சகோதரி பாத்தீங்னா எல்லாஹ் ஆ எல்லா எடத்லைமே அது வந்து பழக்க கெடையாது எனனைக் காது ஒரு எடத்துல மட்டுந்தா அது வளக்க வக்கிறாங்க முக்காவாசி பாத்தீங்னா அந்த காலத்துல வந்து ஒரு கிராமத்து பக்கலா பாத்தீங்னா வந்துட்டு ஸ்நாக்ஸே வந்து வானழப்பழமா இருக்கு ஏனா அவங்ககிட்ட வந்து வாழமர வா த்தோப்புல அதிகமா இருக்குங்ளா அப்டிங்கும்போது யாராச்சு வீட்டுக்கு வியருந்தாளிங்க வந் ந்தாலே எவரு வாழப்பழத்த இந்தா வாழப்பழ வாழப்பழத்த சப்டுன் சொல்லி இ இலவச
ஆமா எடுத்துக்க கொண்டு போ கொண்டு போ எல்லாத்துக்கு அப்டின் சொல்லி கூட எல்லா குடுத்து விடுவாங்க
அதுமே பாத்தீங்னா சோ இப்ப நகரத்து பக்கலா வந்து வாழமர வச்சிருக்கவ்ங்க வீட்ல வாழத்தாரு போட்டுச்சுனா வந்துட்டு இப்பந்த தண்டையோ வாழ மரத்தையோ வந்துட்டு சும்மா ரொம்ப க்ளோஸ் இருக்கவ்ங்களுக்கு குடுப்பாங்க மத்த விஷ்யத்துல பாத்தீங்னா இந்த தார வந்து வெலக்கி வி்க்றவ்ங்க ஒரு எரநூறுபாய்க்கு முன்னூறுபாய்க்கு போகு அதே கிராம த்துப் பக்க பாத் அ வயது வாழ மர தாரு போட்டுச்சுன்னா ஒவ்வொரு சீப்ப வெட்டி வெட்டி குடுத்துட்றாங்க சீப்பு கணக்குல ஒரு சீப்புல பாத்தீங்ன்னா ஒன்பது பழம் பதினட் பழம்
அ தோட்டோ இருக்கு இது இருக்கு வாழமர இருக்கு அப்டின்றவ்ங்க வந்து கணக்கு பாக்க மாட்டாங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அப்டினம் போது வந்து அது அப்டியே ஒரு தாராவோ இல்ல ரெண்டு சி சீப்பு மூணு சீப்பு அப்டியே மொத்த மொத்தமா மொத்த மொத்தமா குடுப்பாங்க அன்பா
கண்டிப்பா அதே மாரி சகோதரி எங்க மாமியா எங்க மாமியாருக்க வீட்ல சகோதரி அவ்ங்க வீடலேயு வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு வாழமர இருக்கு சகோதரி அதுலைமே வாழ தாரு போடு வாழ தாரு போடும் போது என்ன பண்ணுவோனுனு எ மாமனார் என்ன பண்ணுவார்ன்னு வெட்டி முக்கியமான ஒரு கு ரொம்ப நெருங்குன சொந்தம் வந்து இன்னக்கி சொந்தக்காரங்களா முக்கியமான சொந்தக்காரங்க பத்தினா ஒரு ஆறு அஞ்சாறு வீட்டுக்கு சகோதரி வி ஒரு அஞ்சு பழோ இருக்குற மாரி ஒரு சீப்ப கட் பண்ணி கட் பண்ணி குடுத்துர்றாங்க
அஞ்சாயிரோ வீட்டுக்குன்றது ரொம்ப அதிகோ இல்லனா அத அப்டியே வழக்கமாவே வச்சிருக்காங்க
ஆ நா கூட கேப்பே சகோதரி எங்க அத்தக்கிட்டயு மாமாகிட்டயு கேப்பே ஏங்க்ப்பா இந்த மாரி வந்துட் நீங்க குடுக்குறீங்ளே இது வந்து கண்டிப்பா ஒரு காரு நீங்க வெலக்கி குடுத்திங்க்னா எரநூறு ரூபா முன்னூறுவா வருன் நா சொல்லுவே அதுமே பாத்தீங்னா செவரு ஏறி கணவரு எ மச்சன்ந்தாரு பாத்தீங்னா வாழப்பழத்த வந்து விரும்பி சாப்புட்றாங்க வாழபழ சாப்புட்றது ரொம்ப நல்லது டம்புக்கு நல்லது அது வந்து தா அது வந்து குட்டி குட்டி பழமா சகோதரி இருக்குங்க்ளா ஒரு ஆள் வந்து நல்லா சாப்புட்றவ்ங்க ரெண்டு பழ சாப்டாதா வயிறு நொம்புங்ளா அவங்க என்ன பண்றாஙகனா வந்துட்டு பக்கத்துல ஒரு மூணு நாலு வீடு இப்ப வந்து என்ன பன்னிட்டாங்க ரீசன்டா ஒரு நாலு மாசத்க்கு முன்னாடி போட்டுச்சுங்ளா ஒரு மூணு வீட்டுக்கு மட்டு ஒரு ஒரு இப்ப குடுத்துட்டாங்க என்ன ஏ சகோதரி அவங்க வந்து வெளிய வந்து இப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்து மர வெக் ஒங்களுக்கு வெளியதா வெக்கணுமா ரோட்டு மேல இருக்கனால கண்டிப்பா எல்லாருமே பாக்குறாங்களா வாழத்தார் போட்ற நேரோ வந்து என்னக்கா வாழத்தார் போடுதா அப்டிங்கறாங்க அப்பற அப் என்ன போனா அது கேக்குற மாரி அர்த்த ஆயிருதுங்ளா ஆனாலு செரி போனா கூட்டு போது ஒரு சீப்ப குடுத்துட்டு மத்த சீப்ப வந்து வீட்டுக்கு வச்சிர்றாங்க
அது அங்க அது முன்னாடியெல்லா அந்த கிராமத்துல வந்து அது ஒரு பழக்கமாவே இருக்கு குல யார் வீட்டலயாவது இது பண்ணிச்சினா உடனே எல்லாருக்கு குடுத் அந்த குடுக்குற பழக்க வந்து இருந்துச்சு அந்த கிராமத்திலலா இப்பல்லா யாரு என்ன மாரி குடுக்குற அந்த மனசு தா இப்ப வரமாட்டேங்குது
ஆமா சகோதரி அந்த குடுக்கற பழக்கம் பாத்தீங்கன்னா சகோதரி அங்கதா வந்து அதிகமா இருக் நகர நகர பகுதியில பாத்தீங்ன்னா அதிகமா குடுக்க மாட்டாங்க அதே மாரி சகோதரி நாங்க வந்து நாங்க முன்ன குடியிருந்த வீட்லயு அம்மா வீட்டிலயு பாத்தீங்ன்னா வாழத்தார் வந்து ஒரு ரெண்டு தார் வந்து ரெண்டு தார் வச்ச சகோதரி தொடர்ந்து இந்த வாழ்த்தார் போட்டுட்டே இருந்துச்சுங்களா
ம்
பக்கத்துல ஒரு ஒரு வீட்டுக்கு மட்டும் ரொம்ப ஒரு வயசான பாட்டி சைடு அவங்க எனக்கு ரொம்ப கு்ளோஸ் அவங்க அவங்க வீட் டுக்கு மட்டு ஒரு ஒரு ஒரு வாழைப்பழம் குடுக்கமாட்டோம் ஏன்னா நாங்க வாழைப்பழம் யாரும் அதிக வீட்ட சாப்பிட மாட்டோ அதனால என்னா பண்ணிட்டோ நாங்க வந்துட்டு ஒரு ஒரு வாழைத்தார நாங்க வந்து வித்துருவோ எறநூறுபாய்க்கு முன்னூறுபாய்க்கு அதுல ஒரு நூறு பழம் பக்கம் இருக்கு சகோதரி அத நாங்க வித்துருவோ வித்துட்டு வாழ தண்டு இருக்குல்ல சகோதரி வாழ தண்ட மட்டு அறுத்து நாங்க வீதியில இருக்க ஒரு முக்கியமான ஒரு சின்ன சின் சின்ன தண்டு ஒரு ஆளுக்கு பொரியல் பண்ண ஒரு நேரைக்கு பொரியல் பண்ற மாரி குடுத்துருவோ பழங் குடுக்கணுங்கிறதுக்கெல்லா வாழத்தண்டு குடுத்தோம்னா வாழத்தண்டுங்கிறது ரொம்ப யூஸ் ஃபுல் எல்லாத்துக்கு வந்து பயன்படுத்தட்டுங்லா
ஸ்டோனுக்கு வய்த்ல அந்த கல் அடப்பு இருந்துச்சுனா இதுக்குலா வந்து வாழத்தண்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது
கண்டிப்பா கண்டிப்பா செரி அதுனால நாங்க வந்து தண்டு அத மாரி பாத்து செய்லைங்க வா வாழத்தார வந்து முழுசா வெட்டாம வாழத்தண்ட விட்டு கடசீல இப்ப ஒரு துளியூண்டு அங்க வச்சுட்டு அந்த தண்ணி இருக்குல சகோதரி ஒரு நாள் விட்டு அந்த தண்ணி இருக்குல அந்த தண்ணிய வந்து கரண்டி வச்சு மோண்டு அத துளியுண்டு உப் புக்கரிய போட்டு குடிக்ணு அந்த தண்ணி அவ்வளோ நல்லாருக்குன் சொல்லுவாங்க வாழத்தண்டுல ஆமா சகோதரி ஆ கடைசியா நீங்க மடக்க நீங்க வந்து மரத்த வெட்டீருவீங்க மரத்த வெட்டீணீங்கனா அடியோட வெட்ட மாட்டீங்களா ஒரளவுக்கு ஒரு கை அளவுக்கு வுட்டுத் தானே வெட்டுவீங்க அது விட்டும்போது இல்ல சகோதரி நீங்க நடுவுல பாத்தீங்கன்னா குழி மாரி இருக்கும் அந்த குழிய நீங்க நல்லா பொறிச்சு பாத்துட்டு பாத்தீங்கன்னா அடியில கொஞ்சம் தண்ணி நிக்கும் ஒரு கை அளவுக்கு தண்ணி நிக்கும் அந்த கையிலேயே குழி கரண்டி வச்சு சி அந்த கரண்டில வந்து அளந்து வச்ச ஒரு டம்ளர் ஒரு சொம்பு வழிய தண்ணீர் எடுத் போவங்களா அது ஒரு தூள் உப்பு அத நீங்க போட்டு குடிச்சீங்கன்னா ரொம்ப சத்து
ரொம்ப நல்லது சரி சரி அப்பிடியா நான் இது பண்ணது இல்ல ரொம்ப நல்லது விஷயம் ம் நல்லது அந்த வாழையில மட்டும் தான் நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணும் இல்ல தோழி என்ட இல்லப்ப நீங்க சொல்றது வந்து எனக்கு புதுமையான தகவல் தான் இல்ல நீங்க சொல்ற மாரி அந்த வாழையில வந்து வந்து எல்லாமே பயன்படும் காயா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் காயா இருக்கட்டும் அந்த பழமா இருக்கட்டும் அந்த அந்த தண்டா இருக்கட்டும் அந்த எலையா இருக்கட்டும் அது எல்லாமே உபயோகமான ஒரு பொருள்
கண்டிப்பா கண்டிப்பா சகோதிரி அதுமே பாத்தீங்கன்னா சொல்ங்க வாழப்பூ இருக்கு சொல்லி வாழைப்பழம் வந்து என்ன வடை போடுறாங்களோ பொறியல் பண்றாங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்றாங்க சில பேர் அதுலயே பிரியாணி கூட பண்றாங்க சார்
நான் கேள்விப்பட்டேன் அந்த வாழ அந்த வாழ தாருல இது இருக்குல்ல வாழப்பூல அந்த ஒரு ஒரு ஒரு இதா இருக்கோல அத வந் வந்து அப்பிடியே பிரை பண்றாங்க சிக்கன் சிக்டி ஃபைவ் மாரி வந்து அதுல அப்பிடியே மசா மசாலா தனியா வச்சு எடுத்து அப்பிடியே உள்ள அப்பிடியே முக்கி முக்கி அப்பிடியே எடுத்து பஜ்ஜி மாரி போட்டு அது நல்லா ஃப்ரை சூப்பரா இருக்குமா
சேரிங்க சகோதரி நம்ம நமக்கான நேரம் முடிஞ்சு விட்டது அடுத்த ஒரு அழப்புல நம்ம தொடர்ந்து பேச சகோதிரி நன்றிங்க சகோதிரி ஆ